ஹலோ
ஆஹ் என்ன பண்றீங்க
நானா சும்மாதாங்க நீங்க என்ன பன்றீங்க
ஆ நானு சும்மாதாங்க இருக்கே படுத்துருக்கே
உம் செரிங்க சாப்ட்டாச்சிங்களா
ஆ இல்லைங்க மார்னிங் சாப்ட்டதோட செரி ஆஃப்டர் நூனுக்கு இனிமேல்தா சாப்புண்ணு
சேரிங்க சீரியல்லா பாக்கலீங்ளா
சீரியலாங்க இன்னு மார்னிங்லேந்து டிவி போல்லீங்க கொஞ்சொ க்ளைமேட் இதா இருக்குங்ளா மழ வரமாருக்கனால போல்ல வீட்டு ஒர்க்கே செரியா இருந்துச்சி
ஏங்க
இனிமேல் தாங்க பாக்கணு பாக்கற்த்துக்கு மூடில்லிங்க அதனால செரின்ட்டு பாக்கலெங்க
வீட்ல வேலையே அவ்ளோ இருந்துசுங்ளா
பண்ண இந்த குட்டிப் பையனோட கொஞ்சொ ஹெல்த் ங்களா அனால அவன பாக்கவே கொஞ்சொ டைம் செரியா இருக்கு
ஓ செரிங்க
அப்பறங்க நீங்க எங்கியு வெளிய போயிட்ருக்க மார் இருக்குங்க சௌண்டா இருக்கு
இல்லைங்க நா சும்மாதாங்க வீட்டுக்கு வெளியதா நின்ட்ருக்கே
ஓகே ஓகேங்க
சேரிங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ இனிமேல்தாங்க சாப்பண்ணு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நால்லா சாப்ட்டாச்சுங்க
ஓகே ஓகேங்க நீ என்னங்க ஸ்பெஷல் ஃப்ரைடே வேற
ஃப்ரைடே ஒண்ணு இல்லங்க வட பாயாசொ கூட்டு பொரியலுங்க
ங்களா
ஆமாங்க
ஓகே ஓகேங்க
உங்க ஊர் ஆ ஓகேங்க உங்களுக்கு ஃபேமஸ்ஸான ப்ளேஸ்லா என்ன ஒண்ணு இல்லைங்களா எங்கயாச்சு போலேங்களா
இல்லைங்க அப்போ இப்பல்லா எங்கியு போலேங்க மோஸ்ட்லி அப்பாக்கிட்டதாங்க கேக்கணு ஃபேம்லி ஏதாச்சு ப்ளான் பண்ணணு ஃபேம்லி ட்ரிப்பு மாதிரி சேரி இப்ப சம்மர் பாத்துட்டு முடிவு பண்ணிக்லான்ட்டு விட்டாச்சுங்க
உங்களுக்கு அலைன்ஸ்லா பாத்துட்ருக்காங்களா
இன்னு எதுவு செட் ஆகல
ஓ சேரிங்க
ஒங்களுக்குங்க
அ எனக்கு பாத்துட்டுதாங்க இருக்காங்க
ஓகே ஓகேங்க
சேரிங்க
அப்பறோ நீங்க வெளியல்லா எங்கியும் போலிங் போகலீங்களா
இல்ல இல்ல வெளியில எங்கியும் போலீங்க நீங்க
ஆஹ் நானு எங்க போலீங்க ஈவினிங் டைம் கீது எங்கயாச்சு ஷாப் பு டெம்பிள் அந்த மாதிரி போனாதாங்க உண்டு
சரிங்க
அப்புறம் மூவிஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா வெப் சீரிஸ் எல்லா பாப்பீங்களா
அ அதெல்லாம் பாப்போங்க அடி எப் பாச்சு பாப்போ லீவுடைம்ல இப்பலா எதுமே பாக்குறது இலைங்க நீங்க எதாச்சும் பாப்பீங்களா
ஆஹ் வெப் சீரீயஸ் பாப்பங்க நானு இப்பங்க ரெண்டு மூணு சீரீயஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கங்க டைமல்ல பாக்குறதுக்கு சரி பொறுமையா பாத்துக்கலான்ட்டு விட்டுட்டங்க
ஆஹ ஓகேங்க வேற
டி வி ல
அது சண்டே மட்டுந் தாங்க
ஆஹ் என்ன மாரி ப்ரோகிராம்ஸ் லா உங்களுக்கு ரொம்ப பிடிக் கு
சான்டே விஜய் டி வி ல போடறது எதுவாருந்தாலுந் தாங்க
ஓகே ஓகே விஜய் டிவில உங்களுக்கு புடிச்ச ப்ரோக்ராம் என்னங்க
குக் வித் கோமாலி தாங்க இப்ப
ஓகே குக் வித் கோமாளி பாருங்க எவ்ளோ சீசன் வந்திருக்கு அது நல்லா என்டர்டெயின்மென்ட்டா போயிட்டு இருக்குங்க ஆமா ஆமாங்க
அப்புறங்க உங்களுக்கு ஒர்க் எல்லா இல்லையா
ஆஹ் ஒர்க் இருக்குங்க இனிமேல் தாங்க பண்ணணுனு நா உங்களுக்கெல்லா ஒர்க் இல்லைங்களா
எந்த வொர்க்கு இல்லைங்க எல்லா மோஸ்ட்லி அம்மாவே எல்லாமே பண்ணிருவாங்க
ஓகே ஓகேங்க ஓ நீங்க கேர்ள் மாதிரி வீட்டுல எல்லா ஒர்க்கு இழுத்து போட்டு செஞ்சிருவீங்களா?
இல்ல நீங்க அம்மா பண்ணிருவாங்கன்ன
ஓகே ஓகேங்க அதா நீங்க ஃப்ரீதா ஆல்வேஸ்
ஆமாங்க நீங்க உங்க வீட்டுல ப்படிங்க
ஆஹ் பண்ணுவங்க நானு அப்புற கேர்ளா பொறந்துட்டு ஒர்க் பண்ணாம இருந்தா அம்மா சும்மா உட்டுருவாங்களாங்க கம்பல்சரி பண்ணிதாங்க ஆகணு
ஆமாங்க பண்ணிருக்கிறிங்ளோ இல்லையோ ஃப்யூச்சர்ல கத்து வச்சுக்கிறது நல்லது தான
ஆமாங்க ஆமாங்க பின்ன ஒர்க் எல்லா பண்ணாம இருந்தா எப்படிங்க அப்படி அப்படியே வீடு வந்து வீடு போட்டு வச்சாலுமே திட்டுவாங்க நம்மள
அங்கல்லாம் மழைங்ளா?
உம் இங்கயிலைங்க அங்கள மழைங்களா?
இங்க மழை இலங்க வெயில் அடிக்கிது அப்புறம் கிளைமேட் வந்து ரொம்ப காத்து அடிக்குது மழை வர வரமாதிரி இருக்கு பட் வரமாட்டங்துங்க
ஓ செரிங்க
உம் இப்பதான் மழை இப்ப தான் ரெயினி சீஸ்னனு சொல்லியிருக்காங்க நியூஸ்ல ஒரு சில பிளேசஸ் தான் கனமழைனு சொன்னாங்க பட் ஆனா எங்க வர்றதுனு தெரியலங்க சொல்ட எட ஒன்னு வர எட ஒன்னா இருக்குங்க மழ
அவ்ங்க சொன்னாங்கனா கன்ஃபார்ம் மழையே வராதுங்
ஆமாங்க முன்னாதா வானிலை அறிக்க சொல்றது அக்யூரோட்டா இருந்துச்சு இப்பலா அப்டி இல்லவே இல்லங்க
ஆஹ் ஹ ஆமாங்க
ஓகே ஓகேங்க நீங்க எங்கயோ ஷாப்பிங் டே அந்த மாரி புரோகராம்ஸ்
அது மார்லா எதுவும் போலைங் நீங்க சாப் டுங் நீங்க போயிர்பீங்ள
ஆஹ் போணுங்க அதா இல்லைங்க போனுங்க இப்ப ரீசென்ட்டா ஒரு மேரேஜ் இது பங்க்ஷனுக்கு ட்ரெஸ் ஒன்னு எடுக்க போனேங்க அவ்ளதாங்க இதுக்கு மேல எங்யாது சும்மா ரஃப்யூஸ்கு போட்ற மாரி எடுத்தாதாங்க போய் உண்டு ட்ரெஸ்ஸு
ஓ ஓ ஓகேங்க
நீங்களா எங்கங்க ஆன்லைலே ஷாப்பி்ங் பண்ணிருவீங்ளா
நா ஆன்லைன்லே பண்ணிருவேங்க நீங்க
ஆஹ் நா மோஸ்ட்லி வந்ட்டு ஆன்னிலயு பண்ணுவங்க சில சமய ஆன்லைன்ல கிளாத் பாக்க நல்லா இருக்கு பட் நேர்ல வந்தா கிளாத் நல்லா இருக்க மாட்டிக்குதுங்க அதா பண்றதில்ல
இல்லங்க ஆன்லைன்ல நம்ம ரிவ்யூலா பாத்துட்டு ஒ நோ ஒன்லி பாத்துட்டு உங்களுக்கு ஓகே இல்லாட்டி நீங்க ரிட்டன் பண்ணிக்குலா
ஓகே ஓகே பட் நா பாக்கும் போது கலர்ஃபுல்லா நமக்கு நல்லா இருக்கு பட் கிளாத் வைஸ் நேர்ல பாக்கும் போது என்னமோ கலர் கொஞ்ச டிம்மா இருக்கு
உம் சேரிங்க உங்களுக்கு ஃயூச்சர் கோல் அது மாரி எத ச்சு இருகுங்ளா
ஃபியூச்சர் கோல் வந்துட்டு என்னானா அம்மாப்பாவ நல்லா பாத்துகணு ஒரு நல்ல ஜாப்க்கு போணு
உம் ம் சேர் ங்க
அதுதாங்க ஃபியூச்சர் இது ஒங்களுக்கு என்னங்க
நம்மளுக்கு ஓனா எதாச்சு பண்ணணுங்க
ஓ ஏங்க ஒர்க்கு ஒர்க்கு போய்ந்தா இன்ட்ரஸ்ட் இல்லைங்ளா ஓன் பிஸ்னி நெறயா பேரு ஓன் பிஸ்னஸ்லே மைண் செட் இருகீங் ஏ அப்டி ஒன்ஸ் பாய்ஸோட மெண்டாலிட்டியங்ளா
ச் ஆமாங்க பாய்ஸோட மெண்டாலிட்டி அதாங்க ஒர்க்குக்கு போய் இன்னோர் தனுக்கு வேல செய்றக்கு நம்மளுக்கு நம்மளே செஞ்சுகலான் சொல்லிட்டுதாங்க எல்லாரு
ஓகேங்க உங்ளுக் கெந்த மாரி டிர்ங்ஸ்லா இருக்குங்க
எனக்கு சொந்தம மா சொந்தமா எதுவா இருந்தாலுமே எதோ சொந்தமா பண்ணுங்க விவசாயத்துக்கு
சோலோவா இல்ல ஃபிரெண்ஸ் கூட சேந்து பண்ணு
இல்லல்லங்க சோலோவாதா எதுவா இருந்தாலு
உங்களுக்கு என்ன மாரிங்க பிஸ்னஸ் பண்ணணுனு ஐடியாஸ் ஏதாச்சு இருக்குங்ளா
நமக்கு விவசாயொ நெல்லு அறுவடை பண்ணலானுங்க த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த சீசன் டைம்ல மட் டும் டேம்ல தனி ஃபுல்லாச்சுனு வைங்க அந்த தண்ணி ஃபுல்லாசுனா அத எடுத்து விடுவாங்க அந்த தண்ணி இருக்கப டும் மட்டூ ஒரு விவசாயொ பண்ணலானு அந்த டைம் மட்டு அப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்டி இல்
ஓகே விவசாயத்து மேல இன்ட்ரஸ்ட் இருக்குங்களா அக்ரிகல்ச்சர்
ஆஹ் இருக்குங்க
ஓகேங்க பட் இப்பெல்லா வந்து யாருமே மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டீக்கிறாங்க விவசாயத்தல்லா
ஏ ஆஹ் ஆஹ் ஆஹ் சொல்லுங்க
இப்பெல்லா விவசாயத்தல்ல யாருமே மோஸ்டலி லைக் பண்ண மாட்டீக்கிறாங்க வெளிய ஐ டி கம்பெனி ஐ டி ஒர்க் ஃபாரின் ஒர்க்னு அந்த மாரி அப்பர்சுனிட்டி தேடி போயர்றாங்க
ஆமாங்க இப்பெல்லா அப்டிதாங்க ஐ டிய விட்டுட்டு எல்லாருமே இதா பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம்தா பண்ணிட்டு இருக்காங்க
கண்டாலே ஓடுவன் இப்பல்லா விவசாயம்தா பெஸ்டுனு சொல்லிட்டு அத த அத நோக்கியே வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லா
உம் ஆமாங்க
நீங்க உங்களுக்கு சொந்தமா காடு அந்த மாரி இருக்குங்ளா
இல்லங்க அப்பா காடு வெச்சிருக்காருங்க அதா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோ இனிமேல்தாங் ஓனா பண்ணூ
நீங்க உங்க காட்ல என்னென்னங்க போட்ருகீங்க
அது தென்னெ போட்ருகோங்க வாழ வெச்ருகோ
ஓகே வாழ எந்த மாரி வாழங்க
செவ்வால அதுக்கப்பறம் மோரிஸு அது மாரி வச்சிருக்குங்க
ஓகேங்க அப்ப செவ்வால எல்லா நல்ல ரேட் ரொம்ப ஹெல்தி ஒடம்புக்கு ஹெல்தி நல்லா ரேட்டும் போகு
ஆமா அது ரேட்டு போறதுகதா நாங்க அதிகமா வெச்சிருக்கோ
ஒரு ஒரு செவ்வாழ பழம் உங் இல்லங்க உங்க ஊர்லலா ஒரு செவ்வாழ பழ தார் அந்த மாதிரிலா சீப்பெல்லா எவளவுங்க
ம் ம் இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு இருபது ரூவா வருங்க ஒரு பழம்
அதா அதாங்க ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க அந்த பழ மத்த பழத்த விட அந்த பழோ ரொம்ப இதா இருக்கு இருகுமாட்டுக்கு ஆ எந்த மாரிங்க எந்த மாரிங்க அந்-அந்த பழத்துல பெனிஃபிட் இருக் க்கு நமக்கு
அது இது கொழந்தைங்களுக்கு கொடுக்கலா அது நெறைய இருக்குங்க நீங்க எங்கிட்ட கேக்குறத விட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தாலே உங்களுக்கே தெரியாதுல என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு
ஆஹ் அது இல்லாம வந்துட்டு அந்த பழம் சாப்டா நல்லா வெயிட் கேயின் ஆகும்னு சொல்றாங்க உண்மைங்களா இருவத்தி ஒரு நாள் கண்டினியூவா சாப்
ஆமாங்க வெயிட் கெயின் ஆகு உங்களுக்கு பாடியில எதாச்சும் பெயின் இருந்தாலு அது ரிலீப் ஆயிரும் உங்களுக்கு ஒரு என எதிர்ப்பு சத்
ஓகே ஓகேங்க அப்ப நீங்க உங்களுக்கு வாழ ஓ இப்ப நெறயா இருக்கனால அந்த பழத்தை அடிக்கடி சாப்படுவீங்ளோ டெய்லி
ஏ ஆமாங்க
மூரிஸ்ன்னா அது என்ன மாரி பழங்க
மோரிஸ்னா அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்துருக்கீங்களா
ஆஹ் அதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒரு விதம் பச்சாடம் பழம்னு சொல்லி சொல்லுவாங்களேங்க அதுக்கு அந்த பழம் அந்த பழம் சாப்டலாங்களா இல்ல வேற எதுக் சிப்ஸ் அந்த மாரிதான் நம்ப போட மு
இல்ல இல்லங்க அது சாப்பிட்லா அது பாத்திங்கனா நேந்திர மாரி தானே இருக்குது நேந்திர மரத்துல தான் சிப்
ஓகே ஓகேங்க மோரிஸ் பழம் அதிக சாப் சலாம் கிடைக்குதுங்களா அதிக பூம்பழம் ரஸ்
இப்ப நம்ம அதிகமா பாக்க முடியாது இது நீ சிட்டி சைடு போயிட்டீங்கன்னா அங்க அதிகமா கெடைக்கும் ஏன்னா அங்க கெடைக்கத வச்சு வாங்கிக்குவாங்க
ஓக்கே ஓக்கேங்க
பூம் பழம் தாங்க அதிகமா இருக்கும்
நீங்க எப்படிங்க உங்க வாழத்தோட்டத்துல பழ வந்துச்சுா டைரக்டா டீலருக்கு குடுத்துருங்க இல்ல ஷாப்ல போய் நீங்களே வச்சு சேல்
இல்ல இல்லங்க மார்கட் சந்தேல சந்தேல தாங்க ஹோல்சேலா பண்ணிரது
ஓகேங்க உங்க ஊர் எல்லாம் சந்த டெய்லியுமே போடுவாங்க இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி தானுங்களா
இல்லைங்க இது மன்த்திலி ஒன்ஸ் அது மாரி
ஓகே மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க எங்க ஷாப்ல போய் வாங்குவீங்ளா இல்ல அம்மாவே போய் வாங்கிட்டு வந்துருவாங்களா
இல்ல இல்லங்க அது மார்க்கெட்டுக்கு போய்ருவோம் வீக்லி ஒன்ஸாது போய்ருவோம்
ஓக்கேங்க
சேரிங்க அப்பறோ நீங்கள்ளா மார்க்கெட்லா போமாட்டீங்களா
ஆஹ் நாங்க போவோங்க இங்கெல்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் மாரி வருவாங்கங்க ஆனால வீக்லி ஒன்ஸ் வீக் மந்த்லி டுவைஸ் அந்த மாரி போயிட்டு நாங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம் சப்போஸ் தீந்து போச்சுன்னா இடையில எங்க பக்கத்துலேயே ஷாப் இருக்குங்களா அங்க போய் நாங்க விசிட் பண்ணி வாங்கிப்போங்க நீங்கதான் காடெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கம்முணு வீட்லயே வெஜிடபிள் ஃபார்ம் மாரி ஒன்னு வச்சு கலாலங்க
அது வெக்கலாங்க அது அது மெயின்டனஸ் கொஞ்சம் அதிகோ கட்டி நாங்க அத வைக்கிறது இல்லைங்க
ஓகேங்க இப்பதா நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையு வராது இல்லங்க நீங்க டொமேட்டோலா வீட்லயே நீங்க
சில இதுல பாத்தீங்கன்னா சில எடத்துலதா இதாகோ இங்கெல்லா பாத்தீங்கன்னா வராது அது மாரிதாங்க ஆ ஆமாங்க மண்ணோட தரம் மார்றப்போ இத்தா தகுந்த மாரி தா வரோ
ஓகே ஓகேங்க பிளவர்ல்லா வெச்சிருக்கீங்களா
ஃப்ளவர்லா இருக்குங்க ரோஸ் இருக்கு முல்லை இருக்கு
ஓகே ஓகேங்க வீட்டு யூஸ் வெச்சிருக்கீலா இல்ல வந்து டெய்லி தில்பு
அது டெய்லி ஃபீல்டு டெய்லி சேல் அது ஆஹ் ஆமாங்க அது ஒரு ஒரு ஒண் ஏக்கருக்கு போட்டிருக்கோம் அது எல்லா பசு வொறந்தாங்க
ஓகே சில பேர் இந்த டீ தூளு காபி தூளு முட்டை ஓடு வெங்காயத் தோளு
இல்லங்க அதெலாம் வந்து வீட்டுல யூஸ் பண்றதுல அது தனியா எடுத் அரைச்சு அத உரமா போடுறது
ஓ
ப் ஆஹ் ஆமா நாங்களே ரெடி பண்ணிருவோம் ஒரு பெண்ணு வெச்சிருப்போம் பெண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் அன்ட் காய்கறி எல்லாமே அதுக்குள்ளே கொட்டிட்டு அது ரொம்ப நாள் கழிச்சு அத எடுத்து ஒரமாக்கி புழுலா வெச்சதுக்கப்புறம் அது தூக்கி கொட்டுறது அவங்க
ஓகே அப்ப நீங்க வந்து நெறய இத் உங்களுக்கு விவசாயத்த பத்தி உங்களுக்கு நறைய தெரிஞ்சிருக்கு போல
ஆஹ் ஆமாங்க ஏதோ தெரியும் கொஞ்சோ இன்னு லேர்ன் பண்ணிட்டு இருக்கங்க
அதுக்கு தனியா கோர்ஸ் அதுக்கு தனியா கோர்ஸ் ஏது போறீங்லா இல்ல ஓனா வந்து நீங்களே வந்து இது இது பண்ணீங்கள அனுபவங்களா உங்களுக்கு
அது என் தனியா அனுபவம்லா இல்லங்க அப்பா இருக்காரு அப்பா வெச்சு கத்துக்கறதாங்க
ஓகே ஓகேங்க அப்ப வீட்டுல வந்து ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்க நால ஆமாங்களே ப்
அ ஏ ஆமாங்க ஓகேங்க உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப ச சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்க மீண்டும் சந்திக்கலாம்
ஓகேங்க தேங்க்யூங்க ஓகேங்க